ஆஹ் சொல்லுங்க எப்டி இருக்
ஆஹ் நல்லா இருக்கேப்பா நீங்க எப்டி கீங்கா சாப்டாச்சுப்பா
ஆஹ் நாங்களும் சாப் சாப்டோங்க நேத்து மீன் கொழம்பு வெச்சதே இருந்ததா சேரி அதுவே சாப்டுக்கலான்னு சொன்னாரா அவரு அதனால சேரியா ஆமாங்க மீன் குழம்பு செஞ்சுட்டு இருந்த நேத்து
ஆமா
அ அது அப்டியே இன்னிக்குமே ச்சு சாப்டுக்கலாம்னாரு செரின்னு சொல்லிட்
அப்புறோ பிரிட்ஜ்ல எடுத்து வெச்சுப்பீங்களா கெட்டு போகாத அளவுக்கு
புளி தண்ணி ஊத்தவே கெட்டு போவாது நானு சூடு பண்ணி வெச்சுட்டே ஆஹ் ஒரு ரெண் நாளைக்கு தா நேத்து சமைச்சோ இன்னைக்கு அவ்ளோதா இதுக்கப்புறோ சாப்ட மாட்டோ வந்து கேரட் போட் ட்டு கேரட்டு முட்டையு போட்டு வெங்காயோ ல்லா வதக்கி பொரியல் மாரி பண்ணி அத சாதம் போட்டு அது மட்டு கொஞ்சோ மி க்ஸ் பண்ணி வச்சிருக்கே தம்பிக்கு அவ அது சாப்ட்டுப்பா மீனு சாப்புடுவா அ கொஞ்சோ ஒடம் சரியாதவே கொஞ்சோ வெயிட்டுமே கொஞ்சோ கம்மியாயிட்டமே இருக்கு மருந்து குட்ச்சது தூங்கிட்டே இருக்கா எழுந்துதா ஊட்டி உட்ணு
செர் செரிப்பா
நீங்க என்ன சமச்சீங்க
நா சாப்பாடு ரசோ ஆட்டுக்கால் பாயா இருக்குல அது
ஒ அப்டிங்ளா எப்டி செ ய்வீங்க ஆட்டுக்கால் பாயா
சும்மா ஒண்ணு இல்ல இல்ல வெங்காயத்தையு தக்காளியு தனித்தனியா பேஸ்ட் மாரி அரைச்சிக்கோங்
ம்
எண்ண ஊத்தி அந்த சோம்பு பட்ட லவங்கோ கிராம்பு இதெல்லா இருக்குல எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துட்டு நல்லா இது வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறோ வெங்காயோ தக் காளி இதெல்லா ஒண்ணொன்ன தனித்தனியா வதக்கி விட்ரோணு விட்டதுக் அப்றோ வந்து இந்த கறிய வந்து தனிய ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துட்ரோணு அந்த ஆட்டுக்கால் அந்த இது வந்து ஒரு நாலஞ்சு விசில் வேகவே வேகாது
ம் ம்
ஒரு அஞ்சு விசில் விட்டுனால வேக வெச்சு எடுத்துக்கோங்க
அதுக்கப்புறோ இதுல போட்டுற்ணு வதக்கன்ல
இத எடுத்து ம் இது பண்ணி அதுல வந்து கிராம்பு சீரக இதெல்லா போட்டு தண்ணில நல்லா வேக வெச்சு எடுத்து வச்சிடணு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லா போட்டு வேக வெச்சு கொத்து கொத்தமல்லி அப்பறோ இஞ்சிபூண்டு பேஸ்ட் அப்றோ வந்து புதினா இதெல்லா போட்டு வேக வெச்சு எடுத்து தனியா எடுத்து வெஷ்ட்டு அதுக்கப்புறோ வந்து அ நம்மோ அந்த அந்த கறியோட அந்த இது தக்காளி இதெல்லா கூட்டிட்டு சேர்த்து வணக்கி எடுத்துக்கோங்க இந்த கறிய எ வதைக்கிறனும் இந்த தண்ணி வந்து அதுக்குள்ளயே ஊத்திரோணும்
ஓ அப்புறமா அது அப்படியே நல்லா கொதிக்க வச்சு இது பண்ணா
ஆஹ் அதுக்கப்புறம் வந்து தேங்கா பால் எடுத்து உஹ் தேங்கா ஊத்த பால் மட்டும் ஊத்தி கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லித்தழை கிரே வி மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு எறக்கிறணும் கடைசியா ஒரு தாளிப்பு குடுத்தாலும் குடுக்கலாம் கொடு காட்டில்லா அது நம்மளோடைய ஆப்ஷன்
நாங்க இங்க வந்ததுலயிருந்து கொஞ்சம் மட்டன் எடுக்கறது கம்மி ஆயிடுச்சு எல்லாம் பெரிய பெரிய ஏதோ ஆடுங்க மாதிரி குடுத்துடுறாங்களா அது வேகவும் மாட்டேறது ஒரு சில கடைகள்லாம் நல்லா குடுக்குறாங்க ஒரு சில இடத்துல பொதுவாவே இந்த ஊர்ல ஒழுங்காவே கிடைக்காது இல்ல வேற அந்த இதுவும் இருக்குல்லங்க சில இது எலசா குடுக்குறாங்க சில இதுல ஏதோ கடா ஆடுமே ஏதோ ஒண்ணு குடுக்குறாங்க பெருசு பெருசா இருக்கும்ங்களா வேகவும் வேகாது பத்து விசில் விடுங்க அப்பயேவேகாதுங்க வந்து எனக்கு அதை சாப்பிடவே பிடிக்காது அதுக்குனே நாங்க சிக்கனே சா ஊருக்கு போனாதான் மட்டன் வாங்கி செஞ்சு சாப்பிடுறது இங்கெல்லாம் இருந்தா இதுவே தான் சாப்பிடுறது நாங்க இதுக்கு முன்னாடி அடி வேற ஒரு ஊர் ஊர்ல இருந்தோம் அங்க எப்ப பாரு மட்டன் சாப்பிட்டு சாப்பிட்டே எனக்கு வெ- வெறுத்தே போயிடுச்சு இவர் வந்து சீ மட்டன் தான் நல்லது சிக்கன் நல்லது இல்ல இப்படின்னு யாரோ சொல்லிருப்பாங்களா என்னன்னு தெரியல அதே தின்னு தின்னு எனக்கு கொலஸ்ட்ராலே ஏறிருச்சு அந்த அளவு வாங்கினு வந்துட்டு இருந்தாரு அப்புறமா வந்து இப்ப வந்து எல்லாரும் அது கொலஸ்ட்ரால்லு அதனால இப்ப சிக்கன் தான் சாப்பிடணும்ன்னு சொல்லிருக்காங்க அப்பறம் இப்ப வந்து ஒரே சிக்கனா செஞ்சுட்டு இருக்கோம்
இப்ப இவருமேயா வீட்டுல சொன்னாலும் கேட்க மாட்டாரு யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ ஐயோ ஆமா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்புவாப்படி
உம் உம் இப்போ
நம் வீட்ல சொல்றது எதுவுமே கேட்க மாட் டாரு நான் நா இன்னைக் ஒடஞ் சேர்ல வா போகலா ஹாஸ்பிட்லு போலான்னு ஹாஸ்பிட்லு போலான்னு கூப்ட்டேன் இல்லே வேண்டாம் இதுக்கெலா போய் யாராவது ஹாஸ்பிட்லு போவாங்களா உங்க அம்மாவ மாத்ர வாங்கிட்டு வரச்சொல்லு சாப்பிட்டுகறேன் அப்டின்னு சொல்லி சொன்னாப்டி அப்புறம் இருந்து யாரோ போனதுக்கு எதோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க ஒரு ஊசி போட்டீனா சரியாப் போயிருனா அன்ன வரைக்கும் கூப்ட்டு வர மாட்டேன்ட்டாப்டி உடனே சாய்ந்திரமே அந்த சாய்ந்திரமே கிளம்பு போலாம் சொல்லிட்டாங்க ஊசி போட்டே ஆகணுன்ட்டு கூட்டிட்டுபோயாச்சு அந்த அன்னைக்கி
அ யாருனா வந்து சொன்னாதா கேப்பாங்க அதுமே நானுமே எங்க வீட்டுக்கார்கிட்டியும் நோட் பண்ணிருக்கேன் சில டைம்லே எல்லாம் து அது நானுமே அது சொல்லிருப்பே ஒண்ணுமே கேக்கற மாதிரிதெரியாது வேற யாருகிட்டனா சொல்லிதான் சொல்லணும் அப்பதாங் கேப்பாங்கன்ட்டு எல்லாருமே இல்ல ஒர் மாதுரியேதா எதுவு பண்ண முடியாது
இது இவிங்க சொல்றத நம்ம கேக் க்ளீனா என்ன சொல்லுவாங்க தம்பி என்ன தூங்குறாங்களாப்பா
ஆமாப்பா காலைலே தூங்கிட்டா கால்ல நா இடியாப்பதா செஞ்ச தேங்கா பால்ல இடியாப்பமு செஞ்ச எனக்கு அதலா செஞ்சு பழக் இப்போல்ல எங்க மாமியார் வீட்லதா இந்த இடியாப்ப தேங்காப்பால்லெலா செய்வாங்க அவுங்க என்ன பண்ணாங்க போன வா போன வாட்டி வரும்போது நீயும் செய்ன்னு சொல்லிட்டு அந்த புழி முறுக்கு புழியரது வாங்கியாந்து வந்து குடுத்தாங்க சரி நானுமே ம் செய்ய தெரியாது ஃபர்ஸ்ட்டு கட்டியா மாவு பெசஞ்சு அம்த்து அம்த்துனு அமுத்ன அப்டியே கஷ்டப்பட்டு அம்த்துனாதா ஒரு இடியாப்பமே புளிரமே வந்துச்சு அதுக்கப்றம் வந்து பா த்தா வந்து தண் இல்ல அப்றமா லேசா மாவு பெசையனு போன் பண்ணி கேட்டே அப்றம் லேசா மாவு பெச செய்யணும் அப்டினாங்க அதுக்கப்றம் இந்த இந்த வாட்டி நல்லா வந்துச்சு நானு ம் போன வாட்டி தான் ரொ கஷ்டப்பட்டு பண்ணே இந்த வாட்டி பாத்தீங்ன்னா மாவு வந்து நிறைய தண்ணி ஊத் ஊத்தி பெசைஞ்சிட்டேன் லேசா தான் பெசைஞ்சன் போட்டோன்னே அழுத்துனோன்னுமே நல்லா வந்துச்சு அப்புறம் தேங்கா பாலு செஞ்சு அத சாப்டோ அவ தம்பியுமே சாப்ட்டா சா ப்ட்டு மருந்து குடுத்தே நெறைய மருந்து குடிக்கவே அவனுக்கு வந்து தூக்கமா வருது போலருக் கு தூங்கி ட்ருக்கா இன்னு எழுந்துக்குல எ ழுந்துப்பா எழுந்தா சாப் பாடு ஊட்டிவுடனு அ லீவ் நாள்லலா எங்க ஹஸ்பண்டே ஊட்டி வுட்ருவாரு அவரு இல்லனாதா நா ஊட்டி உடுவ
ஆனா பாவங்க நீங்கல்லா ஊட்டி உட்டு பழக்குறீங்க ஆ
ஆமா இப்போ அவ ஒடம்பூ சரியில்லயா அவனே சாப்ன்னா கண்டிப்பா சாப்ட மாட்டா ஆனா நீங்க வ நல்லது இப்போ ஒரு கொழந்தயா இருக்கப் பயே சிலதுல்லா நம்ம வந்து பண்ண முடிலங்க இப்ப ரெண்டு கொழந்தயா இருந்தா கூட ஒருத்தர் பாத்து ஒருத்தர் கத்துப்பாங்க இன்னூ அக்கம் பக்கத்துலயே வெளாடத்துக்கலா இங்க ஆளே இல்ல எல்லா அடச்சி வச்சி கதவெச்சி மூடிடுவாங்க அவ்ளோ தற தறக்கவூ மாட்டாங்க இங்கருக்க வீடுங்கில்லா ஆ அந்த மாரிதா நம்ம ஊர் பக்கோலா நல்லா வெளியல்லா போய் வேடிக்க காம்ச்சி எங்கம்மா வீட்டுக்கெல்லா போனா அவ ஆ ஃபோனே பாக்க மாட்டா எப்ப பாரு வெளாடிட்டேருப்பா மாடிக்கு போவா கீழ வருவா வெளிய போவா ஆடு மாடு இது அதுன் சொல்லிட்டு பாத்துட்டே ஆ சந்தோஷமாருப் பா
ம்
ல்லா வந்து ஏதோ அடத்
இப்போ அங்கயூ நீங்க போமுடியாதா அம்மா வீட்டு சைடு பக்கமே போக இல்ல அண்ணா ஊரு இந்த ஊரு தானா நெ சொந்த ஊரே
அண்ணா ஊரு வேற பக்கோ இருக்கு எங்க ஊரு வேற பக்கோ இருக்கு தூரோ இப்ப நாங்க வேலைக்காக வந்து பாத்தீங்ன்னா இங்க வந்துருக்கோ ஆ நாங்க ஆனா வந் து கொஞ்சோ நாள்ல வேற பக்கோ போயிடுவோந்தா நெனைக்கிறே இப்பதைக்கி இங்க இருக்கோ
வேல பாக்குறீங்க அப்ப எங்க இருந்தாதா என்னா
இல்ல வீட்லருந்தல்லா வேலல்ல அவரு வந்து ஆஃபிஸ் போணூ
ம்
ஆஃபீஸ் கம்பல்சரி போணூ இப்ப ஏதோ கேக்குறதில்ல ஆனா என்னைக்குன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் போவாம இருப்பாரு ஆனா போயிட்டு தா இருக்காரு ம் போன ஒடம்ப் ஸ் சர்லன்னு எனக்கு போல ஒ ஃபீவரா இருக்குன்ட்டு ஆனா இப்போ நாளைக் கில்லேந்து ஆஓபீஸ் தொடங்கிடூ அப்றமா போய்டுவார்
சேர் செரி அதுக்காக கேட்டேம்ப்பா நீ என்ன வர்க் ஃப்ரம் ஹோம்னால வீட்லருந்துட்டு வேல பாத்
அப்டி அப்டி இல்ல வரஸ் சொல்றா ங்க அத்னால தா இப்பத்தைக்கு இங்க இருக்கோ ஆனா இங்கயே இருக்க முடியாது தனியா வேற பக்கோ போயிட்ணூ ஆனா என்னதா இருந்தாலூ தனியாவே இருக் அவ்ங்க கூப்டாலூ வந்து இருக்க மாட்டாங்க கூட அவுங்க தனியா இருக்காங்க எங்க மாமியார் மாமனாரு
ஆ
அத்னால எப்டி என்னன் தெரில வேற பக்கோ போனா அங்கயூ இல்ல இன்னொருத்தங்க இருக் காங்க அவ்ங்க கூட பிறந்தவங் இன்னொரு நா அவ்ங்களுமே இருக்காங்க அவங்க குடியு அவங்க இல்ல அவங்க தனியாவே இருக்றேன்ற மாரி கடை வச்சிருக்கவே தனியாவே இருக்றேன்ற மாதிரி சொல்றாங்க சேரி நாங்க கூப்ட்டு பாத்தோ வரல
அரேஞ்ச் மேரெஜ் தா நீங்க
ஆ ஆமா ஆமாங்க அரேஞ்ச் மேரேஜ் தா
சேரி சேரி ரிலேட்டிவ் லா கிடையாதே ஏப்பா
ரிலேட்டிவ்லா கிடையாது
உம் செரி செர்
உங்களுக்கு எத்தன பசங்க என்ன படிக்றாங்க
தம்பி ரெண்டு பசங்க பய ஒன்னு பொண்ணு ஒன்னு யூ கே ஜி படிக்றாங்க தம்பி இப்பதா சேத்திருக்கே
உம்
நானு அரேஞ்ச் மேரேஜ் தா வீட்ல பாத்து தா கல்யாணம் பண்ணி வச்சாங்க நா ரொம்ப லேட் மேரேஜ் மா
ஒ அப் அப்டிங்ளா
ரொம்ப லேட் மேரேஜு அவருக்கு வந்து மூணு பசங்க எங்க வீட்ல ரெண்டு ஒண்ணுங்க
ம்
அதனால இப்ப அவரு இங்கேயே வந்து இருக்காப்டி
உம் உம்
இல்லைனா வந்திருக்க மாட்டாப்டி செரி இங்க யாரு இல்லயா கூட பெறந்தவங்க அண்ணன் தம்பி யாரு இல்லையா அதனால அவரு இங்க வந்துடாரு
செரி செரி
ம் ஆ ப்பாவு இல்லயா அப்பா எறந்துட்டாங்க
ம்
நாங்க ரெண்டே பொண்ணுங்க தானா அதனால செரி இங்க வந்துட்டாங்க அக்காவு நல்லா செட்டில் ஆய்ட்டாங்க தனியாக பார்லர் வச்சிரு ருக்காங்க
ஹ
அதனால இங்க வந்திருக்காப்டி இல்லின்னா வரமாட்டா இவரு வீம்புதா புடிச்சிட்டு இருந்தாரு வரமாட்ட நா எங்க வரணு அப்டின்னு
சேரி சேரிங்க
அப்டி லைப் போகுது அவ பேசாம அவ வேலைக்கு போய்ட்டு வந்துட்டு இருக்காப்டி காலைல ஒன்பதைக்கு போவாப்டி சாய்ந்திரம் ஏழ்ரைக்குள்ள விட்டுருவாங்க
சரி சேரிங்க உங்ககிட்ட பேசுதுக்கு ரொம்ப மகிழ் சிங்க அடுத்த அழைப்புல பேஸ்லாங்க
ஆ கண்டிப்பாங்க ம் நன்றி
நன்றி நன்றி